எப்டி இருக்கிங்க
ங்க நல்லா இருக்கேங்க தோழி நீங்க எப்டி இருக் கிங்க
நல்லாருக்க வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
எல்லா ரமேஸூ
ஆ எல்லா நல்லாருக்காங்கங்க
ஓகே ஓகே நம்ம இப்ப வந்து நம்ம வீட்ட எப்டி அலங்கார பண்றது சுத்தம் பண்றது அத பத்தி நம்ம பேஸ்லா நீங்க என்னெல்லா பண்ணுவீங்க உங்க வீட்ல சொல்லுங்க பாக்லா
என்னங்க இப்பதா வீடு க்ளீன் பண்லானு பாத்த செரி பீராோ துணி எல்லா மடிக்கலான் பாத்த கரண்ட் போயிருச்சு நம்ம வேல செய்லானு பாத்தா
ஓ ஒங்க வீடு கொஞ்சோ உங்களுடைய வீடு வந்து கொஞ்சோ இருட்டா இருக் குமா
ஆமா இந்த உள்ளத்துக் இருக்கிற பெட்ரூம் மட்டு கொஞ்சோ இருட்டா இருக்கு
ஓ ஓகே ஓக்க அப்ப பகல் நேரத்துலயு உங்களுக்கு அங்க லைட் வெளிச்சோ இருந்தாதா உங்களுக்கு அங்க வேல செய்ய முடியு
ஆமா அந்த பெட்ரூம் குள்ள மட்டு ம் ம் நம்ம வேல செய்யலான்னு வந்து உக்காந்தாதா துணி எல்லா எடுத்து போட்டுட இப் இப்ப கரண்ட்டு போய்டுச்சு
ஆம் ஆமாமா ஆமான்
என்ன பண்றது கொழந்த ஸ்கூ உள்ட்ருந்து வர்றதுக்குள்ள வீட்டு வேல முடிச்சு வச்சரலா அப்படின்னு பாத்தே
ஆனாலு என்ன தா வீட்ட சுத்தப்படுத்திட்டே இருந்தாலு திரும்ப திரும்ப வந்து அது டஸ்ட் ஆய்க்கிட்டே தா இருக் க்குது பழையப்படி அது நம்ளுக்கு ஆமா தெனமுமே பண்ணாதா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக் கு நம்ம வீட்டையே ஒ ட்டுனாலு என்னைக் காவது முடியாத கட்டத்துல நம்ம கூட்டமா போட்ருந்தோனா பாருங்க அப்படியே மண்ணு சேந்துரு
ஆ ஆமா நம்ம கூட்னா எத்தன நாள் கூட்டாம இருந்துட்டு கூட்டுறாங்க போல அப்டிங்கிற மாரி
ஆமா அதா ரொம்ப சலிப் ப்பாயுருது ஒரே வேலைய திரும்ப திரும்ப நம்ம ரெகுலரா அதே டெய்லியு ஐயோ போங்கடா அப்படிங்கிற மாரி இருக்கு
கண்டிப்பா
அந்த மாரி மொதல்லலா ஒன்னுமே தெரியாது பிஃபோர் மேரஜ் வந்து இதெல்லா ஒரு வேலையா இது செய்றக்கு இவ்ளோ இது பண்ணிக்கிறாங்க அ ப்டிங்குற மாரி தோ ணு இதெல்லா உண்மையில எனக்கி இதெல்லா எனக்கு இருந்த தாட்டுங்க ம்
இந்த மாதிரி வேல செய்யணுங்கிற இதே இல்ல
எனக்கு அதா எனக்கு இது மாரி எனக்கு இருந்துச்சு ஏன்னா நம்ம ஆஃப்டர் மேரேஜு இந்த வேலையலா நம்ம செய்ய வேண்டியது வரும் நம்மளுக் தெரியு இருந்தாலுமே அப்ப வந்து ஒ ரொம்ப பெருசா தெரியில இதெல்லா ஒரு வேலையா நம்ம வீட்ல இருக்கோ ஜாலிய செஞ்சுட்டு போயிற்லா அப்புடிங்கிற மாரி தோணு ஆனா ஒரே வேலையா நம்ம ரொட் டின்னா திரும்பத் திரும்ப பண்ணிட்ருக்கும் போது அது வந்து சலிச்சு போயிடுது
ஆமாங்க எனக்கு எப்புடி தோணிச்சுன்னா ஒரு நல்லா ஆத்த மாமா வீட்ல எல்லா கடப்பாங்க நம்ம கொஞ்சோ செஞ்சா அவுங்க கொஞ்சே செஞ்சி குடுப் பாங்க நெனச்சே ஆனா இது எல்லா வே நம்ம செய்ற மாதிரி இருக்குன்னு நெனச்சே பாக்குல
ஆனா நா அப்புடி நனைக்கிலங்க எனக்கு அந்த மாரி இருந்தா மாமனர் மாமியார் இருந்தானாலு அவங்கள எந்த வேலையுமே நா செய் விடக் கூடாது நானே தா எல்லாமே செய்யணு அந்தளவு நா பாத்துக்குணோ அப்புடின் நனைச்சே ஆனா அது எல்லாமே ஆப்போசிட்டா நடந்துருச்சு எல்லாத்துக்குமே நம்ம நெனைக் க்கிறது நடக் நடக்க மாட்டிக்கிதுக்கா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது நடக்குது ஆஹ் நெறைய மோஸ்ட்லி எல்லார வாழ்க்கையும் அப்படியாதான் இருக்குது அதுவும் நம்ம அந்த ஒ ஒரு வேலைய நம்ம ரொட்டீனா செய்ய செய்ய வந்து அழுத்து போற மாரிதான் தோணுது அது ஏன் அந்த மாறினு தெரில
சமைக்கணு வீடு க்ளீன் பண்ணணு என்ன பண்றது செஞ்ச வேலயே திரும்ப திரும்ப செஞ்சு
ஆமா அது ஏ அப்டியாகுது தெரியல இந்த வெளிய வல போய போறவங்களு அப்டிதா அவங்களு ரெகுலரா இதே வேலை செய்றமடன்ட்டு காலைலந்து நம்ம ஸ் த்தையே பாத்துட்டு இருக்கோ அப்டின்ட்டு அவுங்களுக்கு தோணுதா என்ன லா அவுங்களே கேட்டா தா தெரியு நம்ளுக்கு இப்டி தோணுது
பாருங்க வீட்டு வேலையு முடிச்சுகிட்டு அதையு முடிச்சுகிட்ட பாக்குறாங்க ஆ இங் இப் இப்பதா நம்ம வீட்டு வேலல்லா முடிச்சு கொழந்தய தூங்க வச்சுட்டு சரி இத எல்லாத்தயு ஏறக்கட்லா பிரோல எல்லா க்ளீன் பண்லா இந்த கபோட் இன்னிக்கு முடிச்சிட்டா நாளைக்கி அத செய்லானு பாத்தா கரண்டு போய்டுச்சு கரண்ட்டு வர்றதுகுள்ள நம்மளுக்கு வேல செய்ணுங்கற இன்ட்ரெஸ்ட் போய்ரு
ஆமா நம்ளுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்தே ஒரு பெரிய இது
ஆமா பெரிய பாடு பாப்பா தூங்குதுன்னு நம்மளு தூங்கிட் டோன வேல முடிஞ்சு
ஆ
இப்ப அவ தூங்குறா நம்ம வேல செய்லானா கடவுளுக்கே அது பொருக்கல நீ போய் தூங்கு போ தூ துணியல்லா மடக்கி மடிக்காட்டி பரவால்ல அப்டிங்குறாரு
ம் என்ன பண்றது
என்னப் பண்றது இல்லங்க தூங்குறதே இல்ல
அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குமே
ஆமா பொறந்த நாள்ல இருந்தே தூங்கறதே இல்லங்க என்ன ப பிரச்சனன்னே
கொஞ்சோ பதினோரு மாசோ ஆயிருச்சே ஓரளவு தூங் பாங்லே
இல்ல இல்ல தூங்க பர்ஸ்ட் நாள்லருந்து இது மட்டு தூங்குறதே இல்லங்க கா மதியத்துக்கும் தூங்குறது இல்ல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா காலையிலல்லா தூங்கிட்றா அதனால தா தூங்க மாட்டேங்கறா அப்டின்றாங்க அப்புடியே தூங்குறது இல்லையே காலையிலயே தூங்குறதுல நைட்டு
தோ இப்ப தூங்கிட்டு இருக்கலே
அப்டின்னா நம்ம சத் த நா இந்த பக்கோ ரூம்ல இருக்கும் போது பரவால்ல ஆஹ் அந்த ரூமுக்கு போய் நம்ம மூச்சு எடுத்தா கூட அவுலுக் எந்திரிச்சு உட்காந்துக்குவா அவ்ளோதா இன்னு தூங்குற மாதிரி இல்ல
சேரி சேரி லேச சத்தோ கேட்டு முழிக்கறதுகோ அது ரொம்ப கொடுமையாச்சே ஆனா எல்லார் வீட்லயு அது நடறதுதா நம்ம அப்பதா பாத்தா எல்லாருமே வந்து சத் தம் முடுவாங்க ரொம் ப நம்ளுக்கு அடியேடென் ஷன் ஆகு
ஆமா எங்க வீட் ட்ல வரும்போது அந்த முன்னாடி கிரில்லு கேட்டயாரது தறந்துட்டு வந்தாங்கன்னா ம் டென்ஷனாயிடு திட்டிர்லா போல ஆயிரு மெதுவா வரலதானே கொய்ந்தயிருக்குன்னு தெரியிது
ஆமா இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க நல்லாவே தெரியு குழந்த தூங்குதுன்ட்டு ஆனா அது யாருமே மைண் பண்ணவே மாட்டாங்க
அங்க இருந்து கூப்ட்டு வருவாங்க ஆமா கேட்ட தரக் க்கும்போதுல இருந்து சத்தம் போட்டு வருவாங்க டென்ஷன் ஆயிடு நம்மளே கஷ்டப்பட்டு தூங்க வெக்
ஐயோ ஆமா எனக்கு இதெல்லா பாத்தனா இந்த ஒரு கார்டூன் ஞாப் பகோ வருது சின்சேனுன்னு ஒண்ணு போடுவாங்களே டி வில எ கொழந்தைகலா நல்லா பாப்பாங்க அதுல ரொம்ப ரிலேட் ஆகும் நம்பல நம்ம ம் மாம்சுக்கு அதுக்கு ரொம்ப ரிலேட் ஆகும்
ஐயோ ஏ கொழந்த அப்ப அதுக்குதா பா
ம் அதுல அப்படிதா அவளோட கொழந்தய அப்படிதா தூங்க வச்சிருப்பா கஷ்ட டப்பட்டு. ஒவ்வொருத்தரா முழிப்பு காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரே காமெடியா இருக்கு அதப்
ஆமா இது கஷ்டப்பட்டு தூங்க வைக்கிறோ யாராவது அங்க இருந்தே சத்தம் போட்டுட்டு வந்தாதா கே டென்ஷன் ஆயிரு.
ம்.
எந்திருச்சு உக்காந்துக்குவாங்க.
ஆமா ஆமாங்க.
என்ன பண்றது கொஞ்சம் ஒரு வயசு ஆகுற மட் டு கஷ்டங்க.
ஐயோ ஆமா ஒரு வயசா அவங்க ஸ்கூல் போனாதா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் எனக்கு தெரிஞ்சு.
இல்ல கொஞ் இல்ல கொஞ்சோ நைட்டு தூங்கிட்டாலே கொஞ்சோ நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கு
ஆ அது கரெக்ட்டு இப்ப நீங்க சொன்னீங்களே அது கரெக்ட்டு ம் மினிமம் ஒரு வருஷமாவது ஒரு வயசு முடியணும் மேக்ஸ் சிமம் வந்து அந்த ஸ்கூல்ஸ் சேக்கிற அளவுக்கு முடியணு மினிமம் ம்
ங்க. நம்மளுக்கு தூக்கங்கெட்டுட்டு காலைல எந் திரிச்சு வேல செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்
ஆமா அது ரொம்ப கஷ்டங்க மெயினா மொதல் மூணு மாச நம்ம நொந்து நூடுல்ஸ் ஆயிருவோ. கொழந்த பிறந்த மொதல் மூணு மாசோ சொல்லவே வேண்டா.
அப்பதா ஆப்ரேஷன் வேற பண்ணிருக்குங்களா ஐயோ கடவுளே நம்மளுக் து கொழந்த வாங்கறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க.
ஐயோ அது ரொம்ப உண்மங்க ம் ம்.
போயிட்டு வரணுனா கூட அவ்வளோ ஒரு கஷ்டம்.
ஐயோ எ பைய எல்லா அப்படியே பாத்ரூம் கிட்ட வந்து கத்திக்கிட்டே இருப்பா அவன் என்ன ஒரு வயசு ஆன கூட அப்படிதா கத்திட்டு. தின்னா மாமன குளிக்க கூட விட மாட். ட்டாங்க பால் ஆமா இவங்க அன்பு தொல்லை தாங்க முடியாது ஆமா. ஆமா நம்ம அவங்க அழுகறதப்பா. பாத்து நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம அதுக்குனு போட்டு சோப் போடாமயே. குளிச்சிட்டு வர முடியு
சாப்பாட்டுலா கைய வச்சா எப்படிதா தெரியும் னு தெரியல
உம்
சாப்பாட்டு மேல நம்ம கையை வ கொஞ்ச எந்திரிச்சி உக்காந்துகிறாங்க
அதா அதா ஒவ்வொரு நாளும் அந்த மூணு மாசத்துல மட்டும் டைம் போறதே தெரியாது விடியிறது தெரியாது போ ஆஹ் என்ன
ஐயோ எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க இப்போ. இப்ப தூங்குவாங்க அப்ப தூங் வாங்க அப்படின்ட்டு
கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கு பயங்கரம இன்டரஸ்டா தா இருக்கு அதுக்கப்புறம் குழந்தைய எல்லா பொறந்து அய்யோ வேண்டா ஆள விடுங்க விடுங்கடா சாமிங்கிறலவலுக்கு
கடவுளே விட்டா போதும்ங்கிற மாதிரி சிரி இப்ப எப்டியாச்சுனா ஒரு நாள் குழந்தைங்க வீட்டு வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மட்டும் தனியா எங்கயாச்சு போய் ரெஸ்டெடுத்துட்டு வரணு
அத அப்டி தாங்க இருக்கு அது உண்மைய எல்லாருக்கும் இதுக்குலா மனசுல தோணு யாரும் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க அவ்ளோதா உம்
பண் கொஞ்ச வேல செஞ்சு குடுக்கறதுக்காட்டிக்கு பரவால்ல
உங்களுக்கு இப்படி இருந்தே இப்படி இருக்கு சப்போர்ட் இல்லாம இரு இருக்கிறவங்களு இன்னு எப்டி இருக்கு
ஐயோ அவர் கொஞ்ச ஹெல்ப் பண்றதுனால பரவாயில்லங்க இல்லனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது
ஓ சேரி சேரி பரவால்ல அந்த வகையிலாவது உங்களுக்கு கொஞ்ச நல்லபடியா இருக்கே
கொஞ்ச வேல செஞ்சு குடுக்குறதுனால
ம்
ம் பரவாலங்க இல்லேனா ரொம்ப கஷ்ட இத்த பதினோரு மாசமே ஒரு மாச ரெண்டு மாசனா அட்ஜஸ்ட் பண்ணி செய்லா இது பதனோரு மாச மா நைட்டு தூங்கறதில
எத்ன மணிக்கு தூங்குவா அப்டி
தூங்கறதே இல்லங்க இப்போ எட் சாப்பாடு ஊட்றோனு வெய்ங்க
ம்
ஓ ஒன் ஹார் இருப்பாங்க அதுக்கப்ற தூங்க வச்சோனா அப்டியே பெட்ல போட்டொன அப்பே எந்திரிச்சு உக்காந்துக்குவாங்க அவ்ளோதா
ஓ ரொம்ப கஷ்ட
ரொம்ப கஷ்டங்க அது மதிய தூங்குனாலு பரவால நம்ம நைட்டு தூங்காததுக்கு மதிய கொஞ்ச தூங்கிக்லா இது அதுக்கு இல்ல
ம் நீங்க இப்ப தூங்குறால்ல அந்த டைம்ல அந்த கொழந்த தூங்குற டைம்ல நீங்க தூங்கிருங்க அப்பதா உங்ளுக் கொஞ்ச ரிலாக்ஸ்
ஆமா நம்ம அப்பதா ஒரு வேலை நம்ம இப்பதா பாத் த நம்ம வேல செஞ்சுதா இது பண்றோன்ற மாதுர் நம்ம ஒரு வேல செஞ்சுட்ருப்போ அப்பதா இன்னு சாப்புடவே இல்ல நா
ஐயயோ ம் சேரி சாப்
ஆ என்ன பண்றது
எங்க வீட்ல்லா அப்புடிதா சொல்லுவோங்க பெரியவங்கல்லா அப்டுதா சொல்வாங்க அவ அந்தா கொழந்த தூங்குற டைம்ல கொஞ்சோ படுத்து எந்துருச்சுக்கன்ணு
அங்கா ஆமா எங்க வீட்ல அதுதா சொல்லுவாங்க அவ தூங்குபோத் தூங்கிரு வேலைல இருந்தா இர்க்குட்டு
ஆமா ரொம்ப முக்கியமான வேலன்னா ஒன்னு பண்ண முடியாது செஞ்சுதா ஆகணு ஆ
தா நைட்டே துணிவ் எல்லா துவச்சு வெச் சுருவெ ட்ரை பண்ணி வெச்சிருவ காலைல சீக்குர எல்லா வேலக்கி போறதுக்குள்ளியே எல்லாத்யு முடிச்சுட்டு போனவன்னே கொஞ்ச ரெஸ்ட்டு ஏன்னா இவங்க பக்கத்துல இருந்துட்டோன்ன பக்கத்துல இருக்குணு நம்ம எந்த வேல்யு செய் கூடாதா அப்ப அவுங்க பக்கத்துல சும்மா நம்ம உக்கான்ட்டே இருக்கணு
ம் ம்
என்ன பண்றதுங்க
நம்மளுக்கு வேலையு இருக்கு அவங்க கூடயு உக்காந்துட்ருக் அ ஆ சேரி சிஸ்டர் டைம் முடிஞ்சுடுச்சு கட் ஆ செரி ஓகே கட் பண்ணிர்ட்டுமா ஆ பாய் பாய்
பாய்